ஹாய் வனக் கா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக் க்காங்க நீங்க எப்டி இரு கீங்க
கே நீங்க இன்னு தூங்கலயா எப்பி லேட்டா தூங்குவீங்களா
ஏனி ஒரு ஹாஃபநவர்ல தூங்கிருவங்க
செரி
கொஞ்சோ ஒர்க் இருக்குங்களா அதனால கொஞ்சோ அ ஒரு லெவன் தேர்ட்டி இந்த டைம்த்துல தூங்கிருவங்க
செரி செரி உங்களுக்கு எப் ப்படி வெளிய வாங்கி சாப்பிட்றது பிடிக்குமா இல்ல வீட்ல சாப்பிட்றது பிடிக்குமா இல்ல எப் எப்பயாச்சி வெளிய சாப்பிட்லான்னு பிடிக்குமா
ந ஏதாது ஒரு டைம்ல சாப்பலாங்க எப்பவுமே வெளிய சாப்பறது பிடிக்காதுங்க வீட்ல செய்ய முடில ரொம்ப மு அப்டில அப்பறம் இந்த மாரி மார்க்கெட்டுக்கு டி மார்ட்டுக்கு இந்த மாரி போயிட்டு வருபோது ரொம்ப பசிக்கு ஆ பசங்க அப்பறம் அதுக்காகவே வெளிய போனா ரெடியா சாப்பலா அப்டின்னு சொல்லி அ சொல்லுவாங்க நல்லா இருக்கு
ஆமா நாங்களுமே நாங்களுமே டிமாட்ல அந்த மாரி எங் போயிட்டு வன்ட்டோனா வெளிய வந்து சாம்பார் மட் ட்டு வாங்கிட்டு வந்துருவோ சாம்பார் வாய் தெனா தோச ஊத்தி அ குடுத்துருவோ பசங்களுக்கு அப்டி ரொம்ப முடியலனா இப் ஏதாச்சு வாங்கோ நாங்களு உங்கள மாரி
ஆவோ க அப்டியா
ஹலோ
ஹலோ
அ அப்பறம் நீங்க எங்கயாச்சு இந்த உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ட்ரிப் பத்தி ஏதாச்சு சொல்றீங்களா
மறக்க முடியாத ட்ரிப் பத்தியா
ஆ ஃபேமிலி கூட போன ட்ரிப் ப்பு இல்ல ஸ்கூல்ல போன ட்ரிப்பு
அ ம் ம் மறக்க முடியாத ட்ரிப் தா இப்போ எங்க எங்கே போனதி இல்ல அதிகமா
ஆ பசங்கள கூட்டிட்டு சும்மா இந்த பார்க்கு சூ
பா பார்க்கு ஜூல ரொம்ப நாள் ஆச்சுங்க போய் எங்கெயுமே போறதில்லங்க இப்பதாங்க கொஞ்ச ரிலீஃப் கெடைச்சிருக்கு
நீங்க படிக்கிறப்ப பிக்னிக் எல்லா போயிருப்பீங்கல்ல
வெளிய கோயில் இந்த மாரி கூட்டிட்டு போய்கிறாங்க மதுர
ஆ
ம்
மதுரைக்குலா போயிருகி ங்க மதுரனா எங்க மீனாட்ச்சி அம்மன் கோயில் அந்த மா
ஆமா ஆமா மீனாட் ச்சி அம்மன் கோயிலு
ஆ
திருச்செந்தூரு அப்பறோ இந்த பழைய காலத்து கோயில் எல்லா இரு இல்லங்யா
ஆமா ஆமா நல்ல விஷ்யொ உங்களுக் கோயில்லா போறது ரொம்ப பிடிக்குமா?
ரொம்ப போயி போயி வெறுத்துருச்சுங்க இப்ப அதிகமா என்ன சொல்றது இ மனசுகுள்ள இருக்கும் இருந்தாலு போகவு முடியாது கொஞ்சோ அதிகமா நம்பிக்கையல்லா போயிட்ச்சா விருப்ப இருக்கு
அதாவுது நீங்க நெறைய வேண்டி நடக்காம வெறுப்பு வந்துருச்சுன்றீங்ளா? சேரி செரி செ நானுமே சா மி போனா கையெடுத்து நானு நெறைய அப்ளிகேஷன் போட்டு போட்டு ஃபெய்லியர் ஆயி ஃபெய்லிய ர் ஆயி மன கஷ்ட வந்துருச்சு அதனால போனனா கையெடுத்து கும்புடுவ கடவுளே காப்பாத்து அவ்ளதா
என் என்னங்க சாமி கும்புட்டு கும்புட்டு என்னங்க கெடைக்க போது நல்லது நா அதாவுது பாசி ட்டிவா எதா நடந்தா ஓ கே நம்ம திரும்ப அந்த விஷ்யத்த பண்லா அப்டின் தோனு இங்க அந்த மாரி பாசிட்டிவா எதுவுமே நடந்ததில்ல எனக்கு தெரிஞ்சளவுக்கு
சேரி சேரி பட்டுட்டீங்க ஓ சேரி சேரி சே
அதுனால அ விடவு முடியாம ஆ ரி புடுச்சு இழுத்து புடுச்சுட்டு இருக்கே
ப்ப இந்த சேவிங்ஸ் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நீங்க எப்டி பணத்த எப்டி சிக்கனம் பண்ணுவீங்க? சில டிப்ஸ் எதாச்சு சொல்றீங்ளா நீங்கள் எப்டி ஃபாலோ பண்றீங்கன்னு
சேமிப்பு எங்கங்க அது கொஞ்சொ சமைக்கிறதுல இந்த பொருள் வாங்குறதுல அது கொஞ்சொ ஆஹ என்ன சொல்றது எப்டி சிக்கனம் புடிக்கிறதுனு எனக்கு தெர்ல கொழந்தைங்ளுக்கு வேணுங்கிறதுலா வாங்கி குடுத்துதா ஆகனு
ஆமா ஆமா இல்ல நா அந்த மாரி சொல்லல இந்த சேமிப்பு இப்ப மாச வருமான வந் வந்த உடனே தோ இது கொஞ்ச ஒரு ஆயிர ரூபா எடுதுவெகலா ஒரு ஐநூறு ரூபா எடுதுவெகலா ஒருனூறுபா எடுதுவெகலா நா நம வீடு அம்மாங்க எல்லா பணுவாங்கள மசா சால் டபியில கொஞ்ச மொளகாடபிக்கிட்ட கொஞ்ச அப்புறோ துணி கிட்ட கொஞ்ச அந்த மாரி ஏதாச்சு சேவிங்ஸ் அ அப்பப் கொஞ்சோ கொஞ்சோ
ம் ம் ம் அந்த மாரி எல்லா இல்லைங்
ஆ ஆமா நானு இல்லலைங்க
அ
நானு அந்த மாரி இல்ல
ம் அந்த மாரி இது அந்த மாரி எல்லா எது இல்லங்க ம்
நா நினைப்பே கடவுளே இந்த தடவ வந்து காச பண்ணக்கூடாதுன்னு நினைப்பே மறு நிமிஷமே அத விட பெரிய அமௌண்டா செலவு வரு உங்களுக்கு அந்த மாரி ஏதாச்சு வந்திருக்கா
அந்த மாரி எங்கீங்க
நாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் எல்லா கட்டணுமா ஆனா இந்த நேரன்னு பாத் அத்து மாமியாருக்கு கண் ஆபரேஷன் அ அவங்களுக்கு இருபதாயிர ரூபா பட்ஜெட் இன்னு ஜாஸ்தி ஆயிடுச்சு
ம் ம்
இப்ப மத்த இதுல வந்திருந்தா அவ்வளோ பெருசா தெரிஞ்சிருக்காது பட் பபீஸ் கட்டுறதுல வர அப்போ வரப்போ கொஞ்சோ பட்ஜெட் ஜாஸ்தி ஆகுது
ஓ வேஸ்ட்டாச்சா
ஹலோ
ஹலோ சொல்லுங்
ஏதோ வேஸ்ட் ஆயிடுச்சுங்களா
பிரஃரிட்ஜ்ல இருந்து ஒரு பாக்கெட் கீழ விழுந்துருச்சுங்க
எதுங்க பாலுங்களா
இல்லிங்க மசாலா ஐட்டம்ல்லா கீழ கொட்டிச்சிங்க
அய்அய்யோ ஓ தெரியாம கொட்டிருச்சா இல்ல
தெரியமா கூட்டிச்சா
சேரி இல்ல இத ஃபோன் பேசுறதுனால ஏதாச்சு கொட்டிடுச்சா
கீழ கொட்டிருச்சி
அ
ஃபோன் பேசி ந்தாபங்கட்டி ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணாங்காட்டி கீழ கொட்டிச்சி
அச்சச்சோ ஆ இல்ல சா சாப் ப்பாடு பொருள் ஏதாச்சு கொட்டி சால
இல்ல சார் வந்தாருங்களா
ஆ
அப்புறோ ஓபன் பண்ணி ஏதாது சாப்பற ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பாத்தாரு கீழ கொட்டிசி
இல்ல நெறைய கொட்டிருச்சான்னு கேக்குற வேஸ் ச்சா இல்ல அவுரு க்கு சாப்பறதுக்கு இருக்கா
சாப்பறதுக்கெல்லா இருக்குங்க மேடம் பாயசோ சாப்பாடு எல்லா இருக் ட
சூப்பருங்க பரவாயில்லங்க நைட்டுக் பதனொன்ற மணி கூட உங்க வீட்ல வட பாயாசோ கலக்குறீங்கங்க இந்த மாரில்லா நீங்க வீட்டுக்காரரு கவனிக்கிறீங்க நாங்கல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து எதுவுமே செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லிடுவே நானு
இதெல்லா மாத் அதயா பெரிச்சுங்க எங்க நீங்க வேற
பரவாயில்லங்க இது கூட எடுத்து வைக்கறீங்கல்ல ஆ ச சில பேர் எல்லா ரொம்ப டயாடு தூங்கிடுவாங்க
ஒர்க் பண்ணிட்டு வர்றாங் இல்லிங் க அப்புறோ
சேரி சேரி நல்ல விஷ்யோ நல்ல ஆ
அ சாப்பாடு தாங்க எப்போதுமே
கார் இந்த டைமுக்கு வந்தாருண்ணா ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்து இல்லன்னா எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க அப்படி சொல்லி முடிச்சிருவேன் பரவாயில்ல நல்லது
ஹோட்டல்லல்லாம் வாங்கிட்டு இருந்தா செட் ஆகாதுங்க அதிகமா சாப்பிட்டா ஒத்துக்காது அப்ப இப்பதாம் ஹோட்டல்ல வாங்கினா ஒரு ஆளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடே இருந்தாலுமே பத்தாது
பத்துறதுல உண்மைதான் உண்மைதான் இருந்தாலும் வீட்டு
நாலு பேர் என்னங்க இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் குடுத்தோம்னா எவ்வளவுங்க குவான்டிட்டி வருது
கம்மியாதாங்க வருது
ஒரு ஆளு வயிறு புள்ள சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல சா கொடுத்தாதான்
நல்லா சாப்பிட முடியுது வெஜிடேரியன்ன்னா கம்மியா இருக்கும் நான் வெஜிடேரியன் தான் நிறைய ஜாஸ் திரவிட்டு ம்ம் ஆ ஆமா ஆமா ஆ ஆமா ஆமா உங்களுக்கு எப்படி பிரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா பிரெண்ட்ஸ் கூட எல்லாம் நல்லா பேசுறீங்களா நீங்க
ஆ அந்த கல்யாணம்மானவனா எல்லாம் அப்பப்ப ஏதோ டைம் கூப்பிட்டு பேசுவோம்
பண்ணியிருக்கீங்க ஆ இல்ல ஆசை இருக்கா போணும் பாக்கணும் பேசணும்னு
இருக்காங்க
ஆமா ஆமா இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகணும் அப்ப நம்மளுக்கு பெருசானா அவங்களுக்கு குட்டி சார் இருப்பாங்க அவங்களுக்கு குட்டி சார்ந்தான் நம்மளுக்கு பெருசாக இருப்பாங்க
உம் உம் லெவன் தேர்ட்டி ஆக போகுது நீ இதுக்கு மேல தூங்கிடலாம்
அவ்வளோதான் அவ்வளோதான்
அவ்ளோ தான் இதுக்கு மேல இருந்தா மார்னிங் எந்திரிக்க முடியாதுங்க
இப்ப தூங்குனா மட்டும்தான் இன்னும் பத்து வந்துச்சுன்னா முடிச்சிடலாம் பத்து வர போகுது ஆமாம் இப்போ நீங்கள் தூங்கினீங்க தான் காலையில எழுந்திரிச்சு உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்து பசங்களளை எழுப்ப கரெக்ட்டா இருக்கும் ஓகே மிக்க நன்றி மிக் மிக்க நன்றி உங்க நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுல ரொம்ப நன்றி
ஓகேங்க ஓகேங்க தேங்க்யூ